அலோ
ஹலோ கேக்குதாடா
ஆ ஆ
சொல்றா
ஆ பாதிகதைய உட்டே பாரு
ஆ சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு
அது முஷ்டவுன்னே சும்மா லாபில வந்து நின்னுந்தே
ம்
நின்னுட்டு எ ஃப்ரெண்டு ஒருத்தே தெர்ஞ்சி வந்தா ஈசி கேமுன்ட்டு டேய் அலோ சிக்னல் கெடக்லையா டேய் அலோ
ஹலோ கேக்குதாடா எனக் கேக்குதுடா
இன்னா சைலென்ட்டாயிட்ட
இல்லியே கேட் னுந்தான இருந்தது
மென்ட்டல் பேசுறா மெண்டல் சைலண்டா இருக்காத
ஏ பேசின்தாண்டா இந்தே
ஒன்னுமே கேட்கல எனுக் அப்டியே சைலண்டா ஆனமாரி இருக்குது
சிக்னல் எதாவ்து லைட்டா வேல குத்துருக்கு
ம் ஹும் இப்ப என்னா பண்றதுன்னு யோச்சினுகுறே சப்பு சூப்பர் சாப் போட்லாமா இல்ல ஃப்ரீ ஃபயர் லைவ் போலாமான்னு யோசிக்குறே
எத்தன மணிக்கு
சாந்திர ஒரு அஞ்சு மணிக்குதா நீதா சொல்ற புரில
அவே வந்டானா லைவ் வு
அதெல்லா ரடிஸ்காடு மட்டு ஓபன் பண்ணி வச்சுக்கோ
டிஸ்காடா சேரி சேரி
டிஸ்காடு ஓபன் பண்ணிவச்சோம்னா என் சேனல் கீழயே டிஸ்கா சேனல் டூட்டு ரெண்டாவது லிங்க் ஒன்னு இருக்கு அது தொட்டனா ஸ்டேய்டா சர்வர் குள்ள கூட்டுனு வந்துரு
அப்டியா ஆ
ம் ம்
ம் சேரி
சர்வர் வர்ல கூப்ட்டு வந்தனா நீ புரியில
சாப்ட்டியா
இல்லடா இப்பதான்ட போய் சாப்புன்னோ
எனக்கு நருட்ட வேணுன்டா பாதிலே உட்ட ஆமா
நா அறுப்ட்ட லிங்க் இருக்குதுனியே குட்ரா எல்லா டெலிகிராம்ல தா இருக்து
எல்லா டெலிகிராம்ல தா இக்தா
ம் ம்
என்க்கே அந்த லிங்க்க அம்ச்சுவுடு எல்லா டெலிகிராம்ல அம்ச்சிறாங்க
எல்லா டெலிகிராம் தா இது ஃபர்ஸ்ட்டு டெலிகிராம்ல வந்ட்டு தா அப்புறோ டீ வில வரோ
அப்டியா
ம்
சோனில தான போடுவாங்க
அது எங்க இந்த ஏர்டெல் இந்த ஏர்டெல் இரு புரியில
இப்ப போர்றது இல்லல்ல சோனில
சோனியே என் டீ வில வரதுல்ல இந்த ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் போட்டு ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் போட்டனா
ம்
அது போட்டதுலந்து ஏதோ ஒரு பொம்படம் பாத்தன்னா ஒரு நாலஞ்சு வருது அவ்ளோ தா
ம்
சோனிக்கு அங்கம்மா அந்த நெட் கார்டூன் நெட்வொர்க்கு சுட்டி டீ வி அந்த பீம்லா போடுவானுங்ளே
ம்
அந்த சேனல் ஒன்னு வருது அதுக்கு மேல ஒரு நிக்லோடியன் வருது நிக்லோடியன் பிளஸ்சு நிக்லோடின்
அப்டியா ஆ
அதுதா அதுக்கு மேல ஒரு கருமாந்திரமு வரல நா எங்கேந்து அந்த சோனிக் பாக்குற்து சோனியே
நிக்லோடியன் நல்லா இருக்கும்
நிக்லோடியன்ல போட்டா கூட பாக்கலாம்டா ஒக்காந்து நெருட்டோவ
ஆமா
சோனி ஐ மட்டோ வந்துச்சுன்னா நைட்டு இப்ப ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஒக்காந்துருவே அப்டியே
ம்
ஒக்காந் நருட்ட போடுவானுங்க நருட்ட முஞ்ச ஒன்னே வேற எது அனிமி போடுவான் அத ஒக்காந்து பாத்துன்னுருப்ப
அப்டியா
ம் அனிமியே பாக்கது இப்போ தோண மாட்து
ஏன்
என்னான் தெரில கேம் வெளா ஆரமிச்சதுலந்தா இல்ல லைவ்வு ம யூடியூப் சேனல் மெயின்டன் பண்றதுலந்து அனிமே பாக்க தோன்துல்ல அது என்ன என்ன என்ன என்றே தெரியவில்லை
ம்
நீ என்ன நெனைக்கிற
நா என்னா நெனைக்கற்து
நறுடு எவ் எத்தன சீசன் பாத்துக்கற
சிப்புடான்னு ஏ ஒரு முப்பத்தொம்போது பாத்தன்டா
நீ நுப்பத்தொம்போது பாத்த நா இருவதுலியே முக்கிட்டே
அடப்பாவி
க்ளாசிக் வந்து கலந்து கலந்து பாத்த
ம்
ஃபஸ்ட்டு செகெண்டு நடுல நடுல நடுல ஆ பாத்து பாத்து எல்லாத்தையு நா கலந்து கலந்து பாத்துட க்ளாசிக்கு
எதுல தெரியுமாவுட்ட
ம்
ஐயய்யோ மந்துச்சுரா எதுலவுட்டன்ட்டு ரொம்ப் ஸ்கூல் நம் போ டுவெல்த்து பட்ச்சின்னுருக்கும்போது பாத்துட்டுந்தோமே ஃபோன் ஃபோன்லா தொலையறதுக்கு முன்னாடி
அந்த ஃபோன்னு கெட்ச்சிதா இல்லையாடா எங்க தான்டாவுட்ட இப்ப ரீசண்ட்டா எதனா ஃபோன்னு கீன்னு பண்ணி பாத்தியா
அந்த நம்பர்தா இது வர்லியே சிம்மு ஒட்ச்சசி போட்ருக்கா போல எவ எடுத்தான் தெர்ல
அந்த நம்பர் இப்ப ஃபோன் போட்டாக்கூட சுச் ஆஃப்தா வர்தா எவன்டா அவ திர்ட்டு வேலைய பாத்தது அ ஹி
வெறுப்பு
ஆனா கொன் நேர்த்துல என்னா வேல பண்ணானுங்க பாரு ஏ ஃபோன ஒழிச்சிவெச்சுன்னு அய்யய்யய்யோ உ ஃபோனு சேத்து ஏ ஃபோனு போய்ச்சானு பாத்த கொன்னேர்த்துல அன்னிக்கி
உ ஃபோன் நா நீ நீதா எனக்கு கேம் போட்றன் நென்ச்சி எடுத்து வெச்ச
ஏய் நா என்ன பண்ணன்னா அத்தா அந்தமாரி ஃபோ சா ஃபோன் நோண்டிருந்தா சார் வந்து மாட்டிவுட்டுர்ராருன்ட்டு ப்ரசனாக்கிட்ட குடுத்துட்ட
ம்
அத்தா ப்ரசனா கர்ட்டாக்குதா கர்ட்டாக்குதா ஒன்க்கு சிக்னல் கொஞ்சோ குட்த்துனேருந்த நீ என்னா நென் தினிக்குப்பொழ்து அஹா இவ தா கேம் போட்டா போலன்னு நெனச்சிருந்தீர்கிங்க பொழ்து
ஆமா
நா வைப்ரேஷன்ல வேற வெச்சிருந்தனா அந்த ஃபோன டேய் டேய் டேய் ப்ரசன்னா ஆஃப் பண்றான்ன போய்ட்டு பாச்வேட்லா அவுனுக்கு சொல்ட்டு கொஞ்சோ அப்டே கொஞ்சோ பாத்துக்கோ மதியானோ இல்ல வீட்டுக்கு போ சொல்ல வாங்க்கிறன் சொன்ன நீங்க என்னடானா இறப்பா எனிக்கே கேம் போட்ருச்சு ஒன்னு புரியில என்க் தெரிஞ்சி கூட இருக்கிற எவனோதா வேல பாத்துக்குறா அது எவன் தெர்ல
அதுல எல்லா
நா மட்டு எ கைல காட் அவ மட் டு ஏ கைல கட்ச்சாங்க வை கொ கொய்யாள தக்காளிய அப்டி பிழிஞ்சி எட்த்துருவ அவன எவனு தெர்ல
மூணாயிரம் மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் ஐ டி போய்டுச்சு
அது வுடு அந்த ஃபோன் செகண்ட் ஹேண்டில வாங்கந்தா பா பாக்ஸ்ல வாங்கந்தா
புதுசுடா
அப்ப பாக்ஸ் வச்சு கண்டுபுடிக்க வேண்டிய தானே
வாங்கி ரொம்ப நாளா ஆச்சு அது பாக்ஸ் எங்க வச்சாங்க தெர்ல ஆ ஐ எம் இ நம்பர் கேட்டாங்கடா
ஆ
அது இல்ல பாக்ஸ்லயும் இல்ல ந உள்ளக்கிற பேப்பரும் காணும் பேப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா ம் கண்டுபிச்சுட்டு இருக்கலாம்
அருமைடா
வெறுப்புடா
அந்த பாக்ஸ் அதுக்குதான் உசாரா வச்சிருணும் வச்சிருந்தா இன்னாச்சிக்கு கைல மாட்டி இருந்திருக்கும் ஆடி சரி அது வுடு முஞ்சு போச்சு அவ்ல் தா திருப்பி எவனா எதுன்னு வந்து குத்தா தான் உண்டு அது எந்த கண்டிஷன்ல வருமோ
எப்போ வருமோ
வராம கூட போலாம் ஆனா சிறப்பான நாள் டா இன்னிக்கு
ம் நாளைக்கு புல்லா தேடு கடையாண்ட போய்
என் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நீ எத்த எப்போ எப்போ காலியா எப்போ காணாம போச்சு அது
அது கச்சா இது லெவெல்துன்னு நினைக்கிறேன்
அ லவென்த்துல தான்
லெவல் த்து கடைசில
எனக்கு தெரிஞ்சி சாருங்களே வேலை பார்த்துருப்பானுங்களோன்னு தோண்ந்து
சாருங்களே வாடா
இந்த பிடி சார் கண்ணாடி போட்டவன் ஒருத்தன் இருக்கிறாம்பாரு
ஆ கண்ணாடி இல்லடா தெலுங்கு
தெலுங்க அவன் என்னா வேல பாக்க போறான்
நல்லா பாத்தாருப்பாரு எச் எம் சார் கிட்ட
அது வந்து அவன் சொல்லிருவான்டா இந்த மாரி ஃபோன் கெடச்சா எச் எம் சார் கிட்ட குடுத்துருவான்
ம்
குத்துட்டு ஆ எச்எம் சார் வந்து கேப்பான் இந்த மாரி போன் ஒன்னு மிஸ் ஆயிருக்கு யாருது உங்கள் தான்னு கொஞ்சோ வந்து கேப்ப எச் எம் சார் எல்லா டீச்சர்கிட்ட உட்டு கேப்பான்
ம்
பட் இந்த கண்ணாடி அப்டி இல்ல
எத்துன்னு போயி்டுவாருன்றியா
கண்ணாடி கதையா எங்கனா போய் சேல் பண்ணிட்டு வந்துருவாரு ஆளு கதையா லாங்கல இந்து தான் வராரு தலைவரு
ம்
இங்க வீடு வாடகலாம் வேற கட்டனும்
ஆமா வீடு எங்க அங்கதா இக்குறாரா இன்னு
தெர்லியே இது நம்ப
அந்த வீடு தான இந்த மடு ரோட்ல போறோமே
அ அ அ கலைற அங்குவ ஆ அங்க வேற வாடக கட்னிரு ம் ம் ஸ்கூல் ல குடுக்குற சம்பவோ சம்பளோ பத்தாதுட்டு தலைவெ இது கேம் கீம் போட்ருலா
எக்ஸ்ட்டா
ஆனா எத்தவொ நல்லாருக்க மாட்டா அந்த ஃபோன் எத்தன நாளக்கி ஓடு சொல்லு டேய்
ம்
அந்த ஃபோன் அது எத்தன நாளக்கி ஓடு
எந்த ஃபோனு என்தா
அது அந்த பழைய ஃபோனு ஆஹ அது இப்போதி அப்போதிக்கி நல்லாருந்துருக்கு எத்தன நாளக்கி ஓடு
ம் இருந்திருக்குண்டா ஸ்மூத்துல தான வச்சு விளாண்டுருந்தோ
ம் ம் ம்
ஆங்கு ஆங்கல்லா எதுமே ஆகல அதுல
ஹேங்க் ஆவலதா
எந்த ப்ராப்ளமு இல்ல நல்லா இருந்தது டிஸ்பிளே மட்டு ஒடஸ்டே
ஃபோன் போன்துல்ல நம்ம அக்கோண்ட் ஃபோன் போன்ணே நம்ம அக்கோண்ட்ல சேந்து போயிட்டு ஏய் எஸ் அதிசியோ
ம்
அந்த ப அந்த நம்பரு அ அ ஒரே ஒரு நிம்ஷ இரு நா ஃபோன் பண்றே ஒரே ஒரு நிம்ஷ இரு
ஆ செர் செரி